ஹலோ
ஹலோ
ஹலோ
மேம் கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோ மேம் கேக்
ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ ஹலோ
ஆஹ சொல்லுங்க
மேம் கேக்குதுங்களா உங்களுக்கு
சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கீங்களா
கே நீங்க
நல்லா இருக்கே மேம்
உம் சொல்லுங்க புரோ சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்டோம் என்ன பண்றீங்க
நானு இப்ப தா வந்து உக் காந்து வீ
உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது கொஞ்சம் சவுண்டா பேசுங்களே
மேம் நா வீட்ல இருக்கேன் மேம் வீட்ல சீரியல் பாத்துட்டு இருக்கேன்
ஆஹ்
உங்க கால் வந்தது சோ உடனடியா அட்டென்ட் பண்ணே ஏன் மேம் உங்க வாய்ஸ் சூர் மேம் க்ளியரா கேக்குது
ஆஹ் செரிங்க சார் சொல்லுங்க சார் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம் நானு இப்பதான் நானு இப் இப்போ தான் மேம் தோசை சாப்பிட்டேன் பிளஸ் அதுக்கு வந்து முரு அக்கா சாம்பார் வெச்சிருந்தாங்க
ம் ஓ
ஓகே மேம் அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது
அ
ம் னைட்டு தூங்க போகறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு படுத்துருவ மேம்
செரிங்க சார் வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரும் இப்போ டின்னர் முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க மேம்
சார் உங்க வாய்ஸ் லவுடாவே கேக்கல
மேம் அ வீ இப்ப கேக்குதுங்களா மேம்
ஆ இப்ப தா கொஞ்சோ கேக்குதுங்க சார்
ஓகே மேம் இப்ப தா மேம் வீட்ல எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போய்டாங்க மேம்
செரி செரிங்க சார்
இப்போ அடுத்து நானும் தூங்க போனும் மேம்
ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு சும்மாத மேம் அதா சீரியல் பார்த்துட்டு இருப்பே செரி நீங்க கால் பண்ணிக்கலேன்ட்டு கால் அட்டென் பண்ணி பேசிட்ருக்க
சரி சரிங்க சார் ம் ஸ்ட நீங்க ஜாப் பண்றீங்களா ஸ்டடிஸ் புரியலங்க சார்
போய்ட்டுருக்கு
ஹ நல்லா போயிட்டு இருக்கு சார் நான் ஹவுஸ் வைஃப் அதா இருக்கே வேற ஒண்ணும்ல ஒர்க் எல்லாம் பண்ணல
ஓகே ஓகே மேம்
ம் உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல ஸ்டடிஸ் ஆ
இப்ப ஸ்டடிஸ்ல இருக்க மேம் நானு
அ ஓகே ஓகேங்க சார்
ஓகே மேம் இப்போ எம்சிஏ படிச்சுட்டு இருக்க ம் ஸ்டடிஸ் நல்லா போய்ட்ருக்கு ஓகே மேம் இப்போதா எக்ஸாம்லாம் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சது
சரிங்க சார்
ம் இன்னும் ரிசல்ட்ஸ் வரல மேம் ரிசல்ட்ஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க
அ ஓகே ஓகே சார் தென் சொல்லுங்க சார் அப்புறம்
நீங்க அடுத்து என்ன மேம் ஏதாச்சும் ஜாப் போற மாதிரி ஐடியாருக்குங்களா
ஹ சார் போகணு பேபி இருக்கான் சோ அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஜாப்ஸ் எல்லா
ஓகே மேம்
ஆ கொஞ்ச இன்னும் ஒரு ஒன் இயர் போச்சு அப்படின்னா பேபிய விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதுதா ஒர்க்குக்கு
ஓகே மேம் இப்ப ஏதாச்சும் ஜாப் எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல
ஆ இல்ல இல்லங் சார் வீ ட்ல ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுந்தா
ஓகே மேம் இல்ல இந்த ஏக்சுலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம்
ந்து எம் காம் முடிச்சிருக்கே சா
ஆ மேம் இப்போ நறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லா இருக்கு
ஆ ஆமா ஆமாங் சார் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணி போகணும்
ஓகே மேம் இப்ப நறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நறைய ஆளுகளைப் ப்போ பேங்கிங் செக்டர்லா பாத்திங்கன்னா இப்போ நறைய
ஆமாங் சார் அந்த சைட் தா எதாவ்து போகணு சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கே கெடச்சிச்னா போக வேண்டி தா சா
ஓகே ஓகே மேம்
ட்டு வந்தது நீங்ளு ஜாப்பா
ஆமா மேம் ரிசல்ஸ்காக வெயிட் பண்ணிட்ருக் மேம் ரிசல் ட்டு வந்தவுடனே நானு ஜாப் சர்ச் பண்ணிட்டு அடுத்து மூவன் ஆக வேண்டிதா மேம்
ப்பிடின்ட்டு உங்குளுக்குன்னு ஒரு ஆஹ இதுவு இருக்கு இல்லிங்ளா
மேம் ஏக்சுவலா பேங்க்க்கு பேங்கிங் சைடுதா மேம்
நீங்க படிச்சது சார்
நானு ரீசெண்ட்டா எம் சி ஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கே மே
ஆ ஏ சார் எம் சி ஏ முடிச்ட்டு பேங்கிங் ஃபீல்ட்டாட்ர் வேணு அப்டின் இர்க்கி
ஆம் எனக்கு பேங்கிங் ஃபீல்னா ரொம்ப புடிக்கு சோ அதுனால அ அந்த ஜாப்பே ட்ரை பண்லா அப்டின் சொல்லிட்டு மேம்
சரி சரிங்க ஸ் சார் ஓகே ஓகேங் சார் நல்ல வர்க்தா பேங்கிங் சைட்ல கூட ம் அதுனால் ட்ரை பண்ணுங்க கெடை
கண்டிப்பா மேம் கண்டிப்பா அந்த ஜாப்தா மேம் ட்ரை பண்ணிட்ருக்கே பாக்லா மேம் இப்ப ரிசல்ட் வந்துடுச்சின்னா கண்டிப்பா கெளம்பிடுவ மேம் அதுக்கேத்த ஜாப் ட்ரை பண்ணிட்டு உள்ள போயிடுவே மேம்
கே ஓகேங் சா ம் ஸ்போட்ஸ் எதாவ்து இன்ட்ரெஸ்ட்டா நீங்க பண்றீங்கலா
எதோ இல்ல மேம் ஆஹ ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட்டு் விளையாடுவே வீக்லி ஒன்ஸ் ஆமா வீக்லி ஒன்ஸ் இது வீக்கெண்டுல பசங்க கூட க்ரௌண்டுக்கு போய் கிரிக்கெட் வெளாடுவே
சரி சரிங்க சார்
கம் பிளே பண்ணுவே
ஜாலியா இருக்கு லைஃப் என்ஜாய் பண்றீங்க போல
ஆமால
சரி சரிங்க சார் என்ஜாய் பண்ற வயசு தா இப்போ விட்டுட்டா அதுக்கப்புறோ பின்னாடி முடியாது இல்லீங்
கண்டிப்பா மேம் அதுதா எப்டியு வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி கண்டிப்பா அ கிரிக்கெட் வெளையாட போயிடுவே மேம்
புரியலைங்க சார்
வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கிரிக்கெட் வெளையாட போயிடுவே மேம்
சரி சரிங்க சார் நல்ல விஷயோந்தா ம் ஓகே ஓகேங்க சார் இந்த அம்மா அல்லா சாப்ட்டாங்களா
எல்லாரு சாப்பிட்டாங்க மேம் எல்லாரு சா ப்ட்டாங்க எல்லோருமே படுக்கப் போய்டாங்க
ஆ
நானோ இப்போ குளிச்சுட் எல்லாரு வீட்ல சீரியல் பாத்துட்டு அப்புறோ படுத்துருவாங்க அவ்வளோதா இப்போ ஐ பி எல் வேற போய்ட்டு இருக்க இல்லைங்களா சோ அதனால ஐ சோ அதனால ஐ பி எல் ல ஐ பி எல் ல மேட்ச் முடிஞ்ச பிறகு மேம் தூங்குவ சோ அதுவு பாப்பே எடையில ஸ்கோர் என்னென்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஓப ன் பண்ணிப் பாப்பே அ சோ அத பாத்து முடிச்சுட்டு அப்புறோ தா மேம் படுப்பே
சரிங்க சார் இந்தா வேற என்னாங் சா ர் வேற ஏதாவது ஸ்பெஷலா எதாவ து சொல்லுங்க
ஸ்பெஷலா இன்னிக்கி எங்க வீட்ல ஸ்பெஷலா எதுவு இல்ல மேமு ஆக்சுவலாக இன்னைக்கி பாத்தீங்கன்னா தோச சாம்பார் மட்டும்தா இன்னைக்கி ஆக்சுவலா எங்க வீட் வீட்ல எதுவு ஸ்பெஷலா எதுவு இல்ல மேம் தோச சாம்பார் மட்டுந்தா
ஜெல்லா சாப்பிடுவீங்
ஆ நான்வெஜ் எல்லா சாப்பிடுவே மேம் வீட்ல வீட்ல வெஜிடேரியன் தா மேம் வீட்ல அம்மா பெரிம்மா எல்லாரோ வெஜிடேரியன் தா
ஓகே ஓகேங்க சார்
ஆ நா நான் வெஜிடேரியந்தாங்க ரெண்டுமே சாப்பிடுவங்க
ஓக்கே ஓக்கேங்க சார் எல்லாமே சாப்டுவீங்களா நான்வெஜ்ல
நான்வெஜ்ல எல்லாமேனா எல்லாமே இல்ல மேம் ஆக்சுவலா சிக்கன் மட்டன் மே ஃபிஷ் அவ்ளோ தா மேம் மத்தபடி வேற எதுவு அதிகமால்லா சாப்பிட மாட்ட சிக்கன் மட்டன் ஃபிஷ்
மட்டன் எல்லா சாப்பிட மாட்டீங்க
இல்ல இல்ல மேம்
ஆ ஏங் சார் மட்டன் ஒடம்புக்கு நல்லது அப்பிடின்றாங்க சிக்கன விட அது நல்லதுன்னு சொல்றாங் ங
அ இல்லல்ல சிக்கனு அதிகமா சாப்பிடுவே மட்டன் எப்பயாச்சு ஒரு டைம் தா மேம் மேம் மோஸ்ட் ஆஃப் சிக்கன் தா மேம் நெறையா சாப்பிடுவே எனக்கு சிக்கன் ரொம்ப புடிக்கு சோ அதனால சிக் கண்டா அதிகமா சாப்டுவே
நீங்க மட்டன் கூட சாப்புடுங்க ஒடம்புக்கு நல்லதுதாங்க சார்
செரிங்க மேம் கண்டிப்பா மேம்
செரிங்க சார் வேற என்னங்கசார் அப்ரொ இன்னைக்கு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா வீட்ல
இன்னிக்கு வெஜ்ஜுதா மேம் மார்னிங் பாத்தீங்கன்னா இட்லி வீட்ல அந்த கல்லம்மாவு சாம்பார் வச்சிருந்தாங்க கடல மாவு சாம்பார் ஆ மதியொ பாத்தீங்கன்னா சாப்பாடு மதியோ முருங்கக்கா சாம்பார் ரசம் வெச்சிருந்தாங்க
ஆ ஓ
ஆ அதுவே அந்த முருங்க க்கா சாம்பாரே இப்போ தோசைக்கு அதுவே கம்பைன் கரெட்டா இருந்தது மேம்
ஆம் செரி செரிங்க சா ம் வீட்ல எல்லாரு அதேதா சாப்ட்டாங்ளா
ஆமா மேம் வீட்ல எல்லாரு அதேதா சாப்ட்டாங்க
செரி உங்க வீட்ல எது குட்டிஸ் எல்லா எதுவு இல்லெங்களா சைலன்டா இருக்கு வீடு ரொம்ப
எங்க வீட்ல யாரு கொழந்தைங்களா யாரு இல்ல மேம் எங்க வீட்ல நானு அம்மா பெரியம்மா மட்டுந்தா
செரி செரிங்க செர் எனா குட்டீஸ் இருந்தா சவுண்டா இருக்கு வீடு அதுனலதா கேட்டே
இல்ல மேம் குட்டிஸ்லா யாரு இல்ல ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தா மேம்
ம்
ம்
ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளிலெல்லா போயிட்டு வறீங்க வீக்லி ஒன்ஸ் தானா இல்ல எப்பயுமே வாச
டெய்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயி் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தா மேம் இருந்தே ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில தா இருந்தே இப்போ தா மேம் இப்போ தா மேம் வீட்டுக்குள்ள வந்தே
ம் இவ்லோ நெர கூட வெளியதா இருந்துட்டு வந்தீங்க ம் வீட்ல ஃப்ரீயா விட்டுறாங்களா
வீட்ல அம்மா எதுவு சொல்ல மாட்டாங்க மேம்
ஒ
அவங்க ஓரளவுக்கு ஜாலி டைப் தா சொ அதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா போனா ஒன்னு சொல்ல மாட்டாங்க
ம் ம் ஓகே
ஃபண் பண்ணுவோ மேம் ஃப்ரெண்டு எப்டியு ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்துட்டே அப்டின்னா அப்ரோ சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ க்கு ஃப்ரண்ட்ஸ் கூட தா மேம் இருப்பே
ஓகே க்கேன் சார் கேட்ட பந்துரியா அம்மாவும் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க
ஆமா மேம்.
ஹ ஓகே சார் நல்ல விஷயம்தான்
அது சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்படியே பழக் நானும் அப்படியே பழக்க படுத்திட்டேன் நானும் ஆ அன் டைம்லாம் வரதில்லை கரெக்டாக டைமமுக்கு வீட் கண்டிப்பா வந்துருவேன் மேம்
நல்லா ஜாலி கேரக்டர் தான் போல இருக்கு உங்க அம்மா
ஆமாம் மேம்
சரிங்க சார் ஓகேங்க சார்
ஓகே மேம் ஓகே மேம். மேம் ஆக்சுவலா எனக்கு இன்னொரு கால் வந்துட்டு இருக்கு ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க்யூ சோ மச் மேம் பாய்.